ம்
நல்லாயிர்க்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குங்க வேலையெல்லா முடிஞ்சுதுங்களா
ஆ வேல எல்லா முடிஞ்சுதுங்க காலையில கொஞ்ச நேர்த்தே எந்திரிச்சிட்டேன் எல்லா வேலையும் கிச்சன் வேல் அது இதெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் பசங்கள அமிச்சு வுட்டே ஸ்கூலுக்கு எல்ல அம்ச்சி வுட்டுட்டு இனி கரெக்டா மணி ஆயிச்சுங்களா இனி நம்ம ஆபீஸ் வேலையில உக்காரணு இப்ப நேரம் ரொம்ப கரெக்ட்டா இருக்குங்க காலையில எந்திருச்சு நம்ம வீட்டு வேல ஆபீஸ் வேல இதெல்லாம் பாத்துட்டு ஒரு ரெஸ்ட்ங்கிறதே இல்லாத மாரி இருக்கு உங்களுக்கு
ஆமாங்க கண்டிப்பாங்க தனித்தனியே பிரிக்க முடிய மாட்டேங்குதுங்க டைமு கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது ரொம்ப மன உளச்சில் இருக்கு னண்குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு வீட்டுவேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த வேல செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒவ்வொரு நாளும் எவ்ளவு நாள் சீக் சீக்கிரமா போவூம் அந்த மாரி தோணுதுங்க
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது எனக்கு பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு ஆயிடுதுங்க அடுத்த நாள் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு கொழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தர வேண்டியதா இருக்குது என்ன பாத்தா வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒரு ஆபிஸ்ல ஒர்க் பண்ற மாரியே இல்ல என்ன என்னன்னா வந்துட்டு அ ஒரு என்ன சொல்றது டைமிங்க்கு வந்துட்டு நம்ம குளிச்சு ரெடி ஆகுறதோ டைமிங்க்கு சாப்டுறதோ ம் வீட்டு வேல நமக்கான ரெஸ்ட் இந்த மாரி எந்த ஒரு விஷயமுமே இல்லா ந்த மாதிரி இருக்குங்க இதே நம்ம அட்லீஸ் வந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாலுமே கூட அ ஒரு காலையில ஒரு அஞ்சு மணிக்கு இல்லன்னா ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கிறோ ஒன்பது மணிக்குள்ள நம்ம ஆபிஸ்க்கு போறதுக்கு என்ன வேலையோ அத பாத்துருவோங்க அங்க போனா கூட நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு டென்ஷன் இருக்காது நம்ம கோவா நம்மளோட ஒர்கர்ஸ் கூட எல்லாமே ஒர்க் பண்ணுவோ அ நம்மளுக்கு அந்த வீட்டோட நெனப்புங்கிறது இருக்காது புல்லன்புல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வேலையிலயே போடலாம் நல்லவுமே இருக்கும் இது நம்ம பசங்க எல்லா வேலைக்கு வெளியே போயிருவாங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருவாரு நம்ம தனியா ஏதாவது ஒரு பாட்டு போட்டுட்டு கேட்டுகிட்டு அதுலயே உக்காந்துட்டு இருக்கும் போது அப்டியே ரொம்ப தூக்கோ ரொம்ப தள்ற மாரி இருக்கு வேலேலயு கான்சன்ட்ரேஷன் வராது இதே பக்கத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவுங்க கூட பேசிகிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அவுங்கள பாத்து சிருச்சுட்டு அப்டி நம்ம ஒர்க் பண்ணும் போது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ற மாரி இருக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க கொரானாவுக்கு அப்புறோ டோட்டலி வந்துட்டு டிப்ரஷன் ரொம்ப அதிகமாயிட்டது மாரி எனக்கு தோணுதுங்க ஒங்களுக்கு
ஆமாங்க கண்டிப்பாங்க இப்ப நம்மோ ஆஃபீஸ் போற அப்டி இருந்தா காலேல கரெக்டா நம்ம ஒரு நாலு மணிக்கெல்லா எந்துருச்சு சமையல் வேலய முடுச்சுட்டு அ கொழந்தைகளுக்கு தேவையானதெல்லா பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு ஒன்போது மணிக்கு அந்த மாரிக்கெல்லா ஆஃபிஸ்க்கு கெளம்பிற்வோ அப்ப நம்ம வீட்ட பத்தி எது நெனைக்க மாட்டோ எந்த டென்ஷன் இல்லாம ஒம்பது மணிக்கு கெளம்பிட்டம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃபீஸுல போய் ஆஃபீஸ் வேல மட்டு பாத்துட்டு அ கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அவுங்க கூட வேலயு அந்த இந்த வீட்டு வேலய நெனைக்க மாட்டோ டென்ஷன் இருக்காது அங்க நம்ம எல்லா வேலயு முடுச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டம்னா ஆஃபீஸ் வேலையு நெனைக்க மாட்டோ வீட்ல வந்து வீட்டு வேல பாத்துக்கலா ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்லயே இருக்கம் போது நம்ம கொழந்தை என்ன பண்ணுவாங்களோ ஒ கொழந்தைகளுக்கு லீவு விட்டாங்கன்னா நாம வேலை செஞ்சுட்டு இருக் கும்போது அவுங்க ஏதாச்சு கீழ விழுந்துருவாங்களோ அடிபட்டுருமோ அந்த பயோ ரொம்ப இருக்கு அ அப்ப சமைக்கிறக்கு கொழந்தைங்க கூப்புடுவாங்க அடிக்கொருக்கா டிஸ்டப் பண்ணுவாங்க நமக்கு கண்டிப்பா ஆகு அப்பறோ மத்தபடி நம்ம யோஸ்சுட்டே இருப்போ இந்த வேலயு செய்ய முடியாம அந்த வேலயு செய்ய முடியாம நமக்கு ரெம்ப டென்ஷன் ஆகும் அப்பறப் ஒரே எடத்துல ரெம்ப நேர உக்காந்து க கம்ப்யூட்டர் பாக்கறனால கண்ணுக்கு நெறைய ப்ராப்ளம் வரு ஆ வெயிட்டு ஜாஸ்தி ஆகு ஒடம்பு பிரச்சனையு நெறைய வரு ஏங்க
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்பமே க கரெட்டான விஷ்யந் தா நா ஆஃபீஸ் போயிட்ருக்கும் போது இவ்ளோ ஒரு டிப்ரெஷனவோ இல்ல ஒரு டயர்டாகவோ நா ஃபீல் பண்ணதே கெடையாதுங்க ஆனா நா எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டாட் பண்ணனோ அப்பதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா நா ஸ்டார்ட் பண்ல ஆக்சுவலி கொரானானால நம்மளோட வேலைங்கிறதே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமா நெறைய பக்கோ மாத்திட்டாங்க இது ஒரு ஆஃபிஸ்க்கு ஒரு கன்வீனியன்டா இருக்குது அப்டினாலும் நமக்கு டைமிங்க்கு வந்து பொறப்பட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இல்ல ஒரு அவசர அவசரமா எந்த வீட்டு வேலையு பாத்துட்டு அ நம்ம போக வேண்டா அப்டிங்கற ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருந்தாலு அதாவது நமக்கு அந்த ட்ராவ்லிங் உடைய இது மட்டுந்தா அந்த டயட் மட்டுந் தா கம்மி ஆகுதுன்னு நம்ம வந்துட்டு பீல் பண்றோ ஆனா அது மட்டு இல்லாம நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த டிப்ரெஷன் தனிமையா இருக்கறது அ ரெண்டாவது இந்த செல்ஃப் குரோத்ன்னு சொல்லுவாங்க அதல்லா சுத்தமாவே இல்லைங்க இப்ப நம்ம ஆஃபிஸ்கு போறோ வெளிய போறோ அப்டினா நம்மள நம்ம வந்துட்டு கொஞ்சோ பிளஸ் சன்டா வச்சுக்கறதுக்கு பாப்போ அ அட்லீஸ்ட் ஒரு பேஷியல் பண்ணுவோ நம்ம டிரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு அ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதே ஒர்க் ஃப்ரம் ஹோமா அத பத்தி நம்ம நெனச்சே பாக்கறது இல்லைங்க என் ஃபேஸ்கு ஒரு பவுடர் கூட நா வந்துட்டு போட்ணும்னு அவஸ் யோஸ் அந்த யோசிக்கறது கூட கெடயாது அந்த மாதிரி இருக்கு ஏதாவ்து மீட்டிங் அது இதுன்னு போட்டாலுமே கூட ஜூம் மீட்டிங் எந்த மீட்டிங் போட்டாலுமே கூட நமக்கு அஹ் வீடியோ பாத்து நம்ம பேசணும்னு அவசியம் கெடயாது ஆடியோல தான் இருக்க போறோம் மேக்சிமம் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்டியே வந்துட்டு பீரோல இருக்குது நைட்டி மட்டும் தான் நா சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கறேன் அந்த செல்ஃப் குரோத்துங்கது சுத்தமாவே இல்ல எனக்கு ஒரு கான்ஃபிடென்டே ரொம்ப கம்மியான மாரி இருக்கு இன்னொரு பிரச்சன என்னன்னு பாத்தீங்ன்னா பசங்க கரெக்ட்டா நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க வந்தோனே ஃபஸ் ட்டு வேலயா அந்த கார்ட்டூன் போட்டுட்டு உக்காந்துருவாங்க அது ஒரு மாரி நமக்கு சவுண்டு இரிட்டேட்டிங் பசங்க சண்ட போட்றது இதுக் கெடயில மீட்டிங் வப்பாங்க மீட்டிங் வக் கும் போது நம்ம நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏதாது பேசற மாரி இருக்கற பட்சத்துல அ பின்னாடியில இருந்து பேக் கிரவுண்டு நாய்ஸ் அதிகமா இருந்துட்டே இருக்கும் கொழந்தைகளோட நாய்ஸ் இருந்துகி ட்டே இருக்கும் அ வீட்ல இருக்கற ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட் டாங்க நீ எங்க வெளிய வேலைக்கு போலைல வெளிய வேலைக்கு போனாதான கஷ்டம் வீட்லயேதான் உக்காந்து பாக்குற அப்டிங்கறாங்க ஆக்சுவலி உண்மைய சொல்ல போனா நம்ம வீட்ல இருந்து வெளிய போயிட்டாதான் கொஞ்சமாது நம்மள வந்துட்டு ஒரு ஹாப்பியா வச்சுக்க முடியுது இதே வீட்ல இருந்தோம் அப்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்போனு பாத்துதான் நா ஒர்க் ஃப்ரம்ல ஹோம் இருக்குல ஹோம்ல இருக்கேன் எனக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சு போட்டு வேலையில உக்காரணும்னு ஒரு இது இருக்கும் அந்த சமயத்துலதா வந்துட்டு பக்கத்து வீட்டு அக்கா அஹ் வீட்ல சும்மாதானே இருக்காங்க அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி தான உக்காந்துட்டு இருக்காங்க அப்டியே அந்த ரேஷன் கட வரைக்கும் என்ன கொண்டு போய் விட சொல்லுங்களேம் பாங்க சோ ரொம்ப டென்ஷன் ஆகுங்க ரொம்ப டார்ச்சரா இருக்கும் எங்க அம்மாட்ட நா வந்துட்டு அம்மா என வேல இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா எங்க அம்மாவே வந்துட்டு எப்ப பத்தாலும் இந்த கம்யூட்டர் முன்னாடி தான உக்காந்துட் இருக்க அப்டியே என்ன கொஞ்ச கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துர அந்த வேல செய் இந்த வேல செய்ன்னு சொல்லி எதயாவ்து ஒன்னு செய்ய வச்சுட்டே இருப்பாங்க எனக்கு பயங்கர கோவொ வரும். ஒங்ளுக்கு
கண்டிப்பாங்க இப்ப நம்ம வந்து வெளியில வேலைக்கு போயிட்டோம்னா ஒரு டென்ஷன் இல்ல இப்ப வீட் லங்கும் போது ரெண்டு வேலை செய்யும்போது நம்மளுக்கு ஒரே பரபரப்பாகவும் எத செய்யலாம் அத செய்யலாமா ஒரே எப் பவுமே ஒரு கொழப்பமாவே டென்ஷனாவே இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தனித்தனிய வேலை பிரிக்க முடியும் இந்த டைம் அந்த டைம் செஞ்சுக்கலான்னு பண்ண முடியாது இப்ப வீட்ல தான இருக்காங்க கொழந்தைகளையும் யாரு மாமியார் மாமனார் அந்த மாரி எல்லாருமே வந்து கொழந்தைகள் பாத்துக்க மாட்டாங்க இப்ப வீட்லதான இருக்காங்க இவுங்க வெளயாட் வேலைக்கா போ போறாங்க அதனால இந்த வேலயை செஞ்சுக்கிட்டும் அந்த வேலய செஞ்சுக்கிட்டும் கொழந்தைகள அவுங்ளே பாத்துக்கிட்டும் அந்த மாரி குடுத்துருவாங்க இதே நம்ம வேலைக்கு போற அப்டின்னா அவுங்க பாத்துக்குவாங்க அதுதாங்க ரொம்ப பெரிய பிரச்சன நம்ம கொழந்தைகளையு பாத்துட்டு ஹஸ்பண்டையு பாத்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக் ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளுக்கு ஒரு வேல குடுப்பாங்க அதையு செய்யணோ இவ்ளோ பிரச்சன இருக்கு இதுல வேற நம்மளுக்கு ஒடம்பு சரியலாம ஆயிரு ரொம்ப நேரோ கொனாந்து கால்வவி வந்துரோ எல்லா பிரச்சனையு பாத்துக்கணுங்க ஒ வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கறக் வந்து நம்ம வெளில வேலைக்கு போறது நீங்க சொன்ன மாரி ரொம்ப நல்லது அப்பதா நம்ம நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போயிட்டு வெளியில கெளம்பி போன தாங்க நம்ம ஃப்ரெஷாவே இருப்போ வீட்ல இருந்தம்னா எப் போமே ஒரு ஆ ஃப்ரெஷாவே இருக்க மாட்டோ எல்லாத்துக்கிட்ட திட்டு வாங்கிட்டுதா இருப்போ அது மட்டுந்தா ஏனா நீட்டாவே இருக்க மாட்டோ இதே வெளியில நம்ம ஆஃபீஸ் போற கெளம்பற அப்டி இருந்தா நெறைய ட்ரெஸ் எடுப்போ ஆ இந்த பூ டெய்லி வாங்குவோ நல்லா போவோ அதுதா நல்லதுங்க வெளியில வீட் லருந்து சும்மாதா இருக்கறேனு ஒரே பேச்சு வீட்லதான இருக் கிங்க அந்த வீட்டு வேல செஞ்சாலு சும்மாதா இருக்கேனு அந்த பேச்சு கெடைக்கு இதே ஆஃபிஸ் போயிட்டம்னா கரெக்டா இருக்குங்க அதுதா பெஸ்ட்டுன் நா நெனைக்கிறே ஒர்க் ஃப்ரம் ஹோம் விட நீங்க
ஆமாமாங்க கண்டிப்பா அதுதா பெஸ்ட்டு நம்ம என்ன நெனைக்கிறாங்கன்னா வீட்ல இருக்கிறவங்க ஆ என்ன இந்த புள்ள எப்ப பாத்தாலு கம்ப்யூட்டர் முன்னாடி தான உக்காந்துட்ருக்க போது இதுல என்னத்த போய் கஷ்டோ இருக்குது அப்டின்னு நெனைக்கிறாங்க நம்ம வெளிய வேலைக்கு போற வரைக்குங் கூட வீட்ல இருக்கிறவங்க எல்லா ஆ பரவால்ல பாவோ புள்ள வெளிய கஷ்டப்பட்டு வேலைக்கு போறா பஸ் ஏறி போறா அங்க இங்கன்னு நெறைய அலைச்சல் இருக்கு அப்படிங்கற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஆனா நம்மள வந்துட்டு ஏது நேரம் பாத்தாலு ஒரே எடத்துல உக்காந்துட்டு அந்த லேப் பாத்துக்கிட்டே இருக்கிறங்காட்டிக்கு அது ஒரு ஒரு பெரிய கஷ்ட மாதிரி இருக்காது சும்மா ஒரு எடத்துலதான உக்காந்துட்ருக்கறா இது இவளுக்கு ஒரு கஷ்டமா அப்டிங்கற மாதிரி பெரியவங்க ஒரு தாட்டுக்கு வந்தர்றாங்க அத நெனைக்கும் போது இன்னுமே எனக்கு சங்கடமா இருக்கு நம்ம என்னதா வந்துட்டு எஃபோர்ட் போட்டு கல்லு மண்ணு செமந்து இதாக்கினாலுமே அது நம்ம ஒடம்புக்கான ஒரு எக்சைஸ் மாதிரி இது வந்து பாத்திங்கன்னா மென்ட்டலி ரொம்பவுமே ஒரு பிர்ஷர் மாதிரி இருக்கு நம்ம இப்போ ஆபிஸ்க்கு போயிட்டம்னா கரெக்டா நைன் டூ சிக்ஸ் இல்லினா ஓ டி இந்துச்சுனா நைன் டூ செவன் இப்படி ஏதாவது ஒரு டைமிங் போயிடு இல்லைன்னா நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி எதாவது டைமிங் போயிடு இது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கறங்காட்டிக்கு அன் டைம்ல நமக்கு வேலைய குடுத்து ரொம்ப டார்ச்சர் வாங்கிர்றாங்க வீட்லதானமா இருக்க இன்னிக்குள்ள இத முடிச்சுடு இன்னிக்கு நைட் ஒரு மணிக்குள்ள முடிச்சுடுன்னு ஈஸியா சொல்றாங்க நா வந்துட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் தூங்கியே ரொம்ப மாசோ ஆச்சுங்க அப்டி இருக்குது என்னோட லைஃப் நெனைக்கும் போது சோ இது ஒரு வந்து எல்லாத்துக்கு ஈஸியா இருக் கு நெனைச்சு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்தாங்க உண்மையிலுமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது எல்லாத்தைமே டிப்ரஷனுக்குள்ளாக்குது அப்படின்தா நா சொல்லுவே வெளிய போம்போது நம்ம வீட்டுல இருக்க கூடிய ஆ பிரச்சனைகள வந்துட்டு தலையில போட்டுக்க மாட்டோ நம்ம வேலையில மட் டு கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு ஆ சில ஃபன் சில என்டர்டெய்மெண்ட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஜாலியா இருக்கு பட் வந்துட்டு வீட்ல இருக்கறது அப்படி கெடையாது ரொம்பமே வந்து ப்ரஷரா இருக்குறதுங்கிறதுதா என்னோட ஒரு இது ஆ எனக்கு கொஞ் சோ டைம் ஆச்சுங்க ஏன்னா எனக்கொரு ஹாஃபன் அவர்தா பிரேக் குடுத்துருக்கறாங்க லன்ச் பிரேக்கு நா திரும்ப போயி உக்காரணு உங்களுக்கு நா மறுபடியு ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு கால் பண்றே ஓகேங்ளா
அ ஓகேங்க